வணக்கம்ங்க
வணக்கம்ங்க காலை வணக்கம்
காலை வணக்கம்
என்ன பண்றீங்க
நானாங்க நா சும்மாதாங்க சும்மா இயற்கை காட்சிகள பாத்துட்ருக்கேங்க நீங்க என்னப் பண்றீங்க
நானும் சும்மாதாங்க உக்கான்று இருக்கேன் இனிமேல் தா வீட்டு வேலயெல்லாம் பண்ணணு உங்களுக்கு எல்லா வேலயு முடிஞ்சிங்ளா இனிமேல் தா இருக்குங்ளா
ஆ இல்லைங்கோ ஓரளவுக்கு நா முடித்து விட்டேன் இனிமே எதாச்சும் கொஞ்ச கொஞ்ச இருக்கிற வேலையெல்லாம் திருப்பி கொஞ்சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணுங்க
சேரி செரிங்க
ஆ கொஞ்ச ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கங்க அங்கெல்லா நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க
செரிங் செரிங்க வீட்ல எல்லாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க
வீட்ல அப்பா அம்மா அப்பா வேலைக்கு போய்ட்டாங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க
ஓகே ஓகேங்க
இங்க நா மட்டும்தாங்க நீங்க உங்க வீட்ல என்ன பண்றாங்க
ஆ எங்க வீட்லயும் வந்துட்டு அப்பா டிவி பாத்துட்டு இருக்காங்க அம்மா வந்து சமச்சிட்டு இருக்காங்கங்க
சேரி செரிங்க
ஆ நீங்க வீட்டுக்கு ஒரே பையணுங்களா இல்ல கூட பிறந்தவங்க யாராச்சு இருக்காங்ளா
அ கூடப்பிறந்த தம்பி இருக்காருங்க
ஓகே ஓகேங்க அவரு என்னங்க பண்றாரு
அவுருக்கு மேரேஜ் ஆயிடுச்சிங்க அவுரு அவுரு வீட்ல இருக்காருங்க
ஓகே ஓகேங்க நீங்க எல்லா ஒரே ஊருக்குள்ள இருக்கீங்ளா இல்ல அவரு அவரு வேற எடத்துல இருக்காருங்ளா
இல்ல ஒரே ஊரு தாங்க கொஞ்ச வீடு கொஞ்ச தள்ளி தள்ளி இருக்குங்க அவ்ளோதாங்க
ஓகே ஓகேங்க பக்கத்துலே தம்பி வெச்சுட்டீங்ளா நீங்க
ஆ ஆமாங்க பக்கத்துலே வெச்சுட்டங்க
ஓகே ஓகேங்க உங்க ஊர்ல்லா எப்டிங்க இயற்கையா இருக்குங்ளா இல்ல எப்டியாவது ரொம்ப அந்த கிளைமேட்லா மோசமா இ ருக்குங்களா
இல்லங்க இங்கயும் கொஞ்ச இ இவ்ளோ நாளா பாத்தீங்கன்னா வெயில் தாங்க போட்டு சுத்திடு இருந்தது இப்ப பரவாயில்லைங்க இப்ப ஓரளவுக்கு ஒரு வாரமா வெயிலு இல்லாம இருக்குதுங்க எதோ பரவால்லாம இருக்குது அங்கெல்ல எப்டிங்க இருக்கு பரவால்லையா
ஆ பரவாயில்லைங்க இன்னைக்கு கொஞ்ச எதோ கொஞ்ச மூடமா இருக்கு ங்க மத்த எல்லா நாள்லயுமே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா தாங்க இருந்துட்டு இருக்கு
சேரி சேரிங்க நீங்க வீட்ல ஒரே பொண்ணுங்ளா இல்ல
ஆ இல்லைங்க எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க
சேரி செரிங்க அவரு என்னங்க பண்றாரு
அவுருக்கு மேரேஜ் ஆய்டுச்சுங்க அவர் வந்து தனியா வேற ஒரு ஊர்ல இருக்காருங்க
செரி செரிங்க
ஆ உங்க சொந்தக்காரங்கள்லா நல்லா இருக்காங்ளா அவங்க வீட்டுக்கெல்லா நீங்க போவீங்ளா
ஆ ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க இங்க இப்ப அடிக்கடி எல்லா எங்கயு போ மாட்டாங்க எதாவது ‌ப வேல இருந்தா மட்டும் தாங்க போறது
ஓகே ஓகேங்க
அ நீங்க வெளிய போற மாரி இருக்குங்களா இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு அடிக்கடி போவீங்ளா
ஆ சொந்தக்காரங்க தாங்க வீட்டுக்கு வருவாங்க இந்த மாரி பள்ளி பள்ளி விடுமுறை நாட் கள்ல வந்து பசங்கள கூட்டிட்டு வருவாங்கங்க
சேரி செரிங்க
இப்பதான் போன வாரம் வந்துட்டு சித்தி பையன் வந்துட்டு போனாங்க ஆ இதுக்கு மேல ஏதாச்சு லீவா இருந்தா மட்டுந்தாங்க அவங்கல்லா வருவாங்க ஆஆ
நீங்க வெளிய எங்கயு போலேங்க்ளா தி போனுங்க இனிமேல் தா எதாச்சு பண்ணி போலான் இருக்கேங்க சேர் சேரிங்க கள் நமக்கு போரடிக்க ஆரமிச்சுரு ரொம்ப நேரோ நமக் வீட்லயு இருக்
தருண நமக்கு ஏதாவது மொபைல் பாத்துட்டே இருக்க தோணு
சேரிங்க நம்ம போனம்னா கொஞ்சோ இருக்கு
ஓகே நீங்களா எங்கே வெளி
இல்லேங்க இன்னைக் எங்கேயு நாங்க வெளியே போற மாரி இல்லேங்க நாளைக்குதா தம்பி கூட வெளியே போலான்ட்ருக்கங்க ஞாயித்துக்கிழமதா வெளியே ஏங்க நண்பர்கள் கூட வெளியே போகறத ஒரு ஒரு வருடமா விட்டுடங்க
ஓகே ஓகேங்க
சேரி சேரிங்க நீங்க சுற்றுலாக்கலா எங்கயு போறத இல்லேங்க என்னாதுங்க
உங்களுக்கு சமைக்கெல்லா புடிக்குங்களா சமையல்லா பண்ண தெரியுங்களா
சமையல் ஏதோ பண்ணுவங்க ஆனா ஃபுல்லா பண்ண மாட்டே ஏதோ மேலோட்டமா பண்ணுவேங்க
ஓகே ஓகே நீங்க வெ
நீங்க வெஜ்ஜிங்களா இல்ல நான்வெஜ்ஜிங்ளா ஆ நாங்களு ரெண்டுமே சாப்பிடுவாங்க அங்க வந்துட்டு நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க அங்க வந்து நண்பர்களோட பாத் பழகணுனால நம்ம வெளிய மட்டு ஓ சேர் சேரிங்க நீங்க சமைப்பீங்களா இல்ல அம்மா மட்டு தா சமைப்பாங்களா
ஆ அம்மாதாங்க மோஸ்லி சமைப்பாங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்னா சப்போஸ் அம்மாக்கு ஒடம்பு ஒட ஒடல்நிலை செரியில் அந்த டைம்ல மட்டுந்தாங்க நா வந்து சமைக்கற மாரி இருக்கு
ஓ சேர் சேரிங்க
ஆவ் நீங்கள்ளா செ நீங்கள்ளா அம்மாக்கெல்லா உதவில்லா பண்ணுவீங்க்ளா
ஆ பண்ணுவங்க ஆ அம்மாக்கு எது உடம்ப் செரிலேன்னா ஆ அப்ப மட் அந்த மாரி டைம்லலா பண்ணிருவ ஊருக் போனாலு அப்பறோ நாங்கதா பண்ணுவங்க
ஓகே ஓகேங்க உங் உங்க தம்பியெல்லா உதவி பண்ணுவாருங்க்ளா இல்ல நீங்க தா எல்லாமே பண்ணு
இல்ல சமையல்ன் பாத்தீங்கனா தம்பியே அதிகமா இ உதவி பண்ண மாட்டாருங்க இங்க
ஓகே ஓகேங்க
சும்மா நா ஏதாவ்து தெரிஞ்சது மட்டு சமைச்சுட்டு அப்டியே வுட்டுருவங்க
சேரி சேரிங்க
சேரிங்க வெளிய எங்யு கோயிலுக்கு எந்த மாரில்லா எங்யூ சுற்றுலாக்கலா எங்கயு போறது இல்லேங்க்ளா போயிருக்கீங்இகளா
ஆ சுற்றுலாங்கற மாரி தனியாலா ஒரே தடவ மட்டு ஏற்காடு மட்டு போயிருக்கங்க நான் ஆமா
சேரி சேரிங்க
மத்த படி இன்னு வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் அந்த மாரி நா எங்யூ நா இன்னு போனதில்லேங்க
ஓ சேரிங்க
ஆ நீங்க எங்யாது போய்ருக்கீங்ளா
ஆ போய்ருக்கன் இங்க ஊட்டி இங்க மாரி சின்ன சின்ன எடத்துக்குதா போய்ரு பெரிய பெரிய பெளிய இந்த மாநிலத்த விட்டு வெளிய போற மாரில்லா இல்லங்க
ஓகே ஓகேங்க ஊட்டிங்கறதல்லா ஒரு நாள் ஊருன்னால கொஞ்சொ ஃபளவர் ஷோ அந்த மாரி நெறயா வந்து கண்காட்சில்லா நடக்கும் அந்த மாரிலா ஒங் ஊர்ல எதாச்சு நடக்குங்ளா
இங்க இந்த ஊர்ல பாத்தீங்னா கண்காட்சிங்ற மாரில்லா எது இல்லங்க
ஓகே ஓகேங்க
ஆ பெருசா எதுவும் கண்காட்சி போற மாரி இல்லங்க பொங்கல் டேஸூ இந்த மாரி ஃபங்ஷன்னே செலிப்ரேஷன் பண்றது மட்டுதாங்க மத்தபடிலா நார்மல் டேஸ்ல்லே எதுமே இருக்காதுங்க
ஓகேவ பொங்கல் திருவிழாலா உங்க ஊர்லலா அமோகமா நடக்குங்ளா இல்ல போரிங்கா இருக்குங்ளா
ஆ நல்லாதாங்க இருக்கும் அதுவு நண்பர்களோட வெளிய போனோம்னா ஒரு ஒரு நாள் போறதே தெரியாதுங்க
சேரி ச ஜல்லிகட்டல்லா
பாக்கலாமா ஒங்கூர்ல எங்க ஊர்ல பாத்தீங்னா ஜல்லிக்கட்டுலா இல்லங்க ஆ ரேக்ளா ரேஸ் மட்டு தாங்க
ஓகே வ தேர்லா இழுப்பாங்களா ஒங்கூர்ல
ஆ தேர்லா இழுப்பாங்க அங்க உங்க ஊர்ல் சைலல்லா தேர்லா இருக்குங்ளா இழுப்பாங்களா
ஆ தேர் இங்க ங் இங்க வந்து இழுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு தேர் இருக்குங்க இந்த ஏ ஏப்ரல் மாசோ இந்த மாரி சித்தர மாசோ அந்த மாரிதாங்க வந்து தேர்ல்லா இழுப்பாங்க
சேரி சேரிங்க
ஓகே ஓகே நீங்க தேர் திருவிழாக்லா போவீங்ளா தேர்ல்லா கூட சேந்து இழுப்பீங்ளா அந்த மாரி பழக்கல்லா ஒங்ளுக்கு இருக்குங்ளா
ஆ இருக்குங் வருஷா வருஷொ போவோ இந்த வருஷம் மட்டு தாங்க வெளிய போவேல்லீங்க
ஓகே ஓகேங்க
ம் சேரி சேரிங்க அப்றோங் வேலக்கி போறீங்களா இல்ல வீட்ல தா இருக்கீங்களா
ஆ நா வேலக்கி போயிட்டுதா இருக்க இன்னைக்கி எனக்கு லீவுங்க அனால நா வீட்லதாங்க இருக்க நானு
ஆ சேரி சரிங்க அப்பா வேலக்கு போறாருங்களா இல்ல வீட்லதா இருப்பாருங்களா
யாருங்க
அப்பா அப்பாங்க
அ அப்பா வந்து வீட்லதாங்க இருப்பாரு அவரு வந்து வண்டிக்கு போயிட்டு இருக்காருங்க லோடு இருக்கும்போது மட்டும் தாங்க சவாரி போவாரு மத்த டேஸ்ல வந்து வீட்டு இங்கதாங்க இருப்பாரு
சேரி சேரிங்க
ஆ அங்க அப்பா என்னங்க பண்றாங்க வேலக்கு போயிர்க்காங்களா இல்ல வீட்லதா இருக்காங்களா
இல்ல அப்பா வேலக்கு பேயிட்டாருங்க அப்பா இப்ப வேலக்கு பேயிருக்காங்க அவுரு பத்து பத்தரைக்கும் போது வருவாருங்க சாப்றதுக்கு
ஓகேங்க பக்கத்திலயே வேலங்களா அப்பாவுக்கு
ஆ அப்பா பக்கத்துலதா போயிருக்காரு
சேரி சேரிங்க
ம் சேரிங்க அம்மா வீட்லதா இருப்பாங்ளா அம்மா வேலைக்கு போறாங்கங்களாங்க அம்மா வீட்லதாங்க அம்மா வேலைக்கி இப்பதா ஒரு ஒன்ற வருஷமா அம்மா வேலைக்கி எங்கயும் போறதில்லைங்க இப்ப வீட்லதாங்க இருக்காங்க அங்க அம்மா வீட்லதா இருப்பாருங்களா வேலைக்கி போறாங்ளா
ஆ இல்லைங்க இங்கையு அம்மா வீட்லதாங்க இருப்பாங்க
சேரி சேரிங்க உங்க வீட்டு பக்கத்துல்லா குழந்தைங்களோடல்லா குழந்தைங்கல்லா இரு ஆ இருக்காங்க இருக்காங்க தம்பிக்கே கொழந்த இருக்குங்க அவுங்க போனம்னா டைம் போறதே தெரியாதுங்க
ஓகே ஓகே விளையாடுவீங்ளா அவங்களோடல்லா நல்லா நீங்க ஆ வெளியெல்லா கூட்டிட்டு போவீங்களா
ஆ வெளிய கூட்டிட்டு போவங்க நம்ம போனாவே அழுதுட்டு நம்ம கூட வந்துருவாருங்க
ஓ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப வந்துட்டு அவரோட அட்டாச்மெண்டுங்ளோ
ஓ ஆமா ஆமாங்க
சேரி சேரிங்க ஆமா இப்ப இருக்க கொழந்தைங்கல்லா நம இவ நம்ம எப்படா வண்டில கூட்டிட்டு போவாங்கறதுக்காகவே வேகமா உங்கள்ட்ட வந்துருவாங்கங்க
ஆமாங்க ஆமாங்க
ஆ சேரி சேரி உங்குக்கோ உங்க தம்பி ப உங்களோட தம்பி கொழந்த எப்டிங்க அமைதியா இருப்பானா இல்ல ரொம்ப
ரொம்ப கால் பண் இவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியல்லா கொஞ்சோ அமைதியாகத்தாங்க இருந்தாரு இப்ப கொஞ்சோ வால் பண்ணறக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க
ஆமாங்க இ இப்ப இருக்கற எல்லா கொழந்தையுமே ரொம்ப துருதுருன்தாங்க இருக்கறாங்க அந்த காலத்தலதா வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்தாங்க இப்பல்லா வந்து ஒரு கொழந்தைய வளக்கறதுக்கே பத்து பேர் வேணுங்றாங்க இவுங்க அந்த அளவுக்கு வாழ்பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆ நீங்கெல்லா எப்டிங்க சின்ன வயசுல அமைதியாதா இருப்பீங்ளா
அ நான் கொஞ்ச அமைதியாதான் இருந்தனாமாங்க ஆனா தம்பிதா கொஞ்சோ ரொம்ப வாழுன்னு சொல்லி சொன்னாங்க
ஓகே ஓகே பொதுவாவே இந்த வீட்ல வந்து பெரிய பசங்க எல்லா கொஞ்சோ அ அமைதி சமத்துன்தா சொல்லுவாங்க கடைசி உன் பையன்தா வந்து ரொம்ப வாலு சேட்டக்கார பையன்லா ஒரு பழமொழி சொல்லுவாங்க
ஆமாங்க ஆமாங்க அவரு சேட்டைனா சேட்டை ரொம்ப சேட்ட பண்ணுவாருங்க அவரு
ஓகே ஓகேங்க நீங்க ரெண்டு பேரெல்லா வந்து உங்களுக்குல்லா அடிதடி சண்டல்லா நடந்துருக்குங்ளா இன்டரெஸ் ட்டா எதாச்சு
ம் சின்ன வயசுல இருக்கும்போதல்லா அது ஒரு ஏழு ஆர் ஆ ஏழு எ எட்டு வயசு இருக்கும்னு நெனைக்கிற அது வரைக்குமே அவர்தா என்னய போட்டு அடிச்சிட்ருந்தாரு அவர பாத்து நா பயந்துட்டு இருந்த ஆமாங்க அதுக்கப்பறந்தா நா இல்லைங்க அப்ப வந்து அந்த அளவுக்கு நா எதுவு அடிக்க மாட்டங்க ஏனா க அவரு கைல கெடைக்கறது தூக்கி வீசுவாரு கைல கெடைக்கிறத தூக்கி அடிப்பாரு
ஓ அந்த அளவுக்கு உங்க தம்பி வந்து ரொம்ப சேட்ட புடிச்ச பையனுங்ளா
ஆமாமாங்க அதனால எதுமே அடிக்கறதில்லைங்க அப்றோ பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஏ ஒம்பது வயசு க்கு அப்றோ அவரு அவரு அமைதியா ஆயிட்டாரு அப்றோ நா எது மெறட்டனாலு அப்றோ பயந்துக்கிற மாரிதாங்க இருந்ச்சு
ஓகே ஓகேங்க ஆமாங்க இப்ப இருக்கிற பசங்கல்லா வந்துட்டு ரொம்ப ஆனா அந்த காலத்துலல்லா வந்துட்டு ரொம்ப அமைதியா இரு பாங்கன்னு சொல்லுவாங்க எதாச்சு ஒரு எட த்துல ஒக்கார வெச்சுட்டு அம்மா வேல செய்ய போனாலே வந்து ரொம்ப ரொம்ப வந்து அமைதியா சமத்தா இருப்பாங்க ஆனா இ இப்ப இருக்க கொழந்தைங்களா ஒரு எடத்துல ஒக்கார வச்சிட்டு போனா ஒரு செகண்ட் கூட இருக்கறதுல்ல இங்குட்டு அங்கிட்டு துருதுருனு ஓடிட்டே தாங்க இருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க இப்ப இருக்குற கொழந்தைங்க ரொம்ப வாலுதாங்க
ஆமாங்க ரொம்ப வாலுன்னா ரொம்ப ரொம்ப அருந்த வாலா இருக்காங்கங்க
ம் ஆமாங்க இப்ப கொழந்தைங்க அப்டிதாங்க இருப்பாங்க போப்போவ சரியாயிருவாங்க அம்மா போற வயசு வந்தாதா அவங்க எதாவது ஒன்னு அவங்களுக்கு சொல்ட்டு இருக்காங்க ஆமாங்க கொஞ்சோ வளர்ற வரைக்கு அப்டித்தாங்க இருக்கு ஸ்கூல் டைம்லா ஆயிடுச்சின்னா அதுக்கப்றோ அவரு சரியாயிருவாரு
ஆமாங்க செரிங்க உங்களுடன் பேசுனது ரொம்ப நன்றிங்க நமக்கான அழைப்பு முடிந்தது வேணுனா நம்ம வேற ஒரு காலுல நம்ம சந்திக்லாங்க
கண்டிப்பாங்க வேற ஒரு காலுல சந்திக்லாங்க நன்றிங்க நன்றி